எப்டி இருக்கீங்க
ஆ வணக்கம் ராஜி நா நல்லாருக்கே
ஓகே வேல எல்லா உங்களுக்கு எப்டி போகுது
ஆ வேலைய எல்லா என்னம்மா டைட்டா போய்கிட்டு இருக்கு ஒரே டென்சன் மேனேஜரா வேர இருக்கோமா ரொம்ப வொர்க் பிரஷர் அதிகோ
அது நேச்சர் தானே
ஆமா ஆமா உங்களுக்கு எப்டி போய்கிட்டு இருக்கு
எனக்கு போகுது பரவாயில்ல
சரி சரி எது விஷயமா கூப்பிட்டீருக்கீங்க
நா வந்து அ நானும பேசி ரொம்ப நாளாச்சு இன்னொன்னு வந்து நீங்க உங்க ஊர் சைடு தானே அந்த கோம்ப இருக்கு சரி அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போகலாம்னு நினச்சே அதா அந்த கோவில் பத் டீ எப்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலானு
கருப் சாமி கோயிலுங்க
ஆ அதான் நீங்க ஒரு டைம் சொன்ன மாரி ஞாபகோ இருந்துச்சு
ஆமா ஆமா ஆமா நா உங்களுக்கு நம்ம நம்ம காலேஜ் படிச்சப்ப நா உங்கள்ட்ட அத பத்தி சும்மா ஓரலா சொல்லியிருந்தே
அதனால தா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு சரி உங்ககிட்ட கேக்கலாம்னு கால் பண்ணே
சூப்பருங்க சூப்பருங்க நம்ம இது நம்ம கோயில் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி அப்ப பயங்கர சிறப்பா நடக்கு
சூப்பர் சூப்பர்
எப்டின்னா நாங்க வந்து எங்க கோயில் தான அது அது வந்து பாத் பாத்திங்கன்னா நம்ம ஒரு மரோ இருக்கு பெரிய மரோ பெரிய ம அதுல அது முன்னாடி வந்து கருப் சாமி செல வச்சிருக்கோ நாங்க நாங்க வந்து எங்க ஆமா மரத்த ஒட்டியிருக்கு ஆ சுத்தி வந்து இது கட்டியிருப்போ கோயில் மாரி கட்டி மேல வந்து இது இருக்கு கோபுரோ இருக்கு சின்னதா
சுவர் மாரி நீங்களா சுத்து சுவர எழுப்
ஆமா சுத்து சுவர எழுப்பி கட்டியிருக்கோ சுத்தில வந்து பாத்தீங்கன்னா அ அ இது பேபர்ஸ் பிளாக் இருக்குங்களா அதெல்லா போ ட்டு நல்லா இடவெளியெல்லா விட்டு சைட்ல சின்ன சின்ன மரொ அதெல்லா இருக்கு
சூப்பர் சூப்பர்
அந்த மாரி இருக்கு வெளில கேட்டு எல்லாமே போட்டிருப்போ
ஓ
அந்த மாதிரி இருக்கு, ஆ நாங்க வந்து எங்க குலசாமி கோயில்ல அது அதனால வந்து நாங்க வந்து பெட் ட்டி செஞ்சு போ குடுத்துருக்கோ
ஆ ஆமா அது நா கேள்விப்பட்டிருக்கே நெறைய பேரு வந்து இந்த பெட்டிசாமி வச்சு சாமி
ஆமா ஆமா ஆமா வருஷா வருஷோ பாத்தீங்கன்னா அ யார் வந்து கருப்புசாமி பெட்டி தூக்குறாங்களோ அவுங்களுக்கு வந்து கருப்புசாமி வேஷம் போடுவாங்க கருப்சாமி வேஷம் போட் டு அ அவுங்க வந்து பெட்டி தூக்கிட்டு வருவாங்க
ஒரே ஆளேதா போடுவாங்களா இல்ல ஒவ்வொரு வருஷமு மாத்துவாங்களா
அது எப்டின்னா அ அந்த அறுவால்லா இருக்கு பார்த்தீங்களா அ அருவா தூக்கட்டு போறதுக்கு ரெண்டு பேரு ஆ முன்னாடி சாமி ஆடிட்டு போறவங்க அப்பறோ இந்த எலும்பிச்சம்பழம் எல்லா இருக்குல்ல அதெல்லா வந்து திஷ்டிக்கு வச்சிருப்பாங்க அதெல்லா வந்து பாத்தீங்கனா நாலு திசைலையு தூக்கி போடணு அதுக்கு ஒருத்தவங்க அப்பறோ இந்த ச கருப்புசாமி வேஷம் போட்டு பெட்டி தூக்குறாரு இல்லையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திந்நீர் எல்லா வாங்குவாங்க திந்நீர் இதெல்லா வாங்குவாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா க பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சூ சூடம் ஏத் தி இது திந்நீர் தட்ட தூக்கிட்டு வரணு
ஓ ஓகே ஓகே
அ பின்னாடி வந்து பாத்தீங்கனா மொளப்பாரி இதெல்லா வந்து வச்சுருப்பாங்க
அ ஆ
அவங்க வந்து நம்ம கூடயே வருவாங்க
ஓ மொளப்பாரியு சேத்து வப்பாங்களா திருவிழா பெரிய திருவிழா மாரி கொண்டாடுவாங்களா
ஆமா ஆமா பெரிய திருவிழா மாரி கொண்டாடுவாங்க இது வந்து மொத நாளுங்க
சேரி சேரி
பாத்தீங்கன்னா இந்த மாரி மொளப்பாரி இதெல்லா வந்து ஆ ரெடி பண்ணி இது பண்ணிடுவாங்க ஒரு எடத்துல அடிக்கி வச்சிருப்பாங்க இப்ப சாமி வந்து கோயில்ல இருந்து சாமி வேஷம் போட்டுட்டு ஆ குழவ இதெல்லா ஓதுவாங்க மொளப்பாரி இதுலெல்லா ஓதுவிட்டு ஆ சாமி வேஷம் போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்டிய தூக் குவாங்க பெட்டி தூக்கி உள்ள இருந்து வருவாங்க உள்ள இருந்து வருவாங்க அவங்க அப்டியே பாத்திங்கன்னா நம்ம ஏரியா இருக்குல்ல நம்ம ஏரியாவோட எல்லா வரையு போவாங்க
ஓ
எல்லா வரையு போயி திரும்ப வந்து சுத்து சுத்தி வருவாங்க அப்போ வந்து அ எடைல வந்து சின்ன சின்ன கோயில்லா இருக்கும்லா போற வழியில அதுலல்லா வந்து பாத்தீங்கன்னா போயி இது போடணு சூடம் ஏத்தி தீபம் காட்டணு
ஓகே ஓகே
அது செமையா இருக்கு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அ அந்த பெட்டி தூக்குறாங்க பாத்தீங்களா
ஆமா
பெட்டி தூக்குறவங்க வந்து கு முன்னாடி நடந்து வருவாங்க அவங்கக்கூடயே வந்து பாத்திங்கன்னா பின்னாடி சுத்தி மக்கள் எல்லா வருவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு எடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆ ஆ சாமிக்காக வந்து சூடங்காட்டுவாங்க ஆ வந்து கால்ல விழுந்து ஆசிர்வாத வாங்கி எதாவ்து ஒரு அவுங்களுக்கும் வேண்டுதல் இருக்கும்ல அந்த வேண்டுதல் பத்தியெல்லாம் பேசுவாங்க
ம் குறி சொல்ற மாதிரி ஒவ்வொன்னும் கொற அதெல்லா சொல்லி கேப்பாங்க
கொற இதெல்லா சொல்லி கேப்பாங்க ஆ இது இருக்குல்ல எலும்ச்சம்பழொ எலும்புச்பழல்லா குடுத்து மடியேந்தி வாங்குவாங்க
ஓ அவுங்கவுங்க கொறைய சொல்லி அத குடுத்து வாங்குவாங்க
வாங்குவாங்க வாங்கினோனே இதுல வேடி இதுல ஒரு வேடிக்கை என்னன் பாத்தீங்கன்னா நல் நறைய பேர் சாமி ஆடுவாங்க சாமியாட் றவுங்களு இருப்பாங்க மொளப்பாரி தூக்குறவுங்களே வந்து பாத்தீங்கன்னா நாகம்மா வந்துரு
ஓ அங்க நாகம்மாவு இருக்காங்களா
ஆமா ஆமா நாகம்மா வந்துரு அவுங்களு ஆடுவாங்க அவுங்களு ஆடுவாங்க அப்டியே வந்து பாத்தீங்கனு வைங்க அப்டியே ஒரு என்னா சொல்றது இப்ப ரீசண்டா நம்ம இந்த படம் பாத் திங்களா கருப் ப்பு படொ அதுல எப்டி கருப்பசாமி அப்டியே பயங்கர ஹைக் பண்றாங்கல்ல அந்த மாத்ரி இருக்கூ செம்மையா இருக்கூ
பாக்கவே நல்
ஆமா ஆமா அப்டியே லைவ்லியா இருக்கூ அது வந்து நம்மளுக்கே வந்து எப்புறா இப்டி ஆர் றாங்க அப்டின்ற மாரி ஒரு ஃபீல் வரு இப்ப ஒரு வயசானவுங்க வயசானவுங்க இருப்பாங்க அவுங்க நீங்க லைட்டா இப்டி தொட்டிங்கனாலே கீழ உழுந்துருவாங்கங்க ஆனா அவுங்கள வந்து அந்த மாரி சாமி ஆடுறப்போ உங்களால அவுங்கள புடிக்க முடியாது
ஆ அதுதா ஸ் கடவுளோட இது
ஆ அந்த அளவுக்கு வந்து துடி ஆடுவாங்க
ம் கருப்பசாமினாலே பொ பொதுவா வந்து துடியான தெய்வந்தானே
ஆமா ஆமா துடியான தெய்வொ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆ எப்டி சொல்றது ஆ ஒரு தரப்பு அந்த வீரம் இதெல்லா இருக்கூ
ஆமா
ஆ நாங்க வந்து பாத்தீங்கன்னா செட்டு இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா சாமி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கூ
ம் ம் ம்
அப்பறொ இந்த பெட்டி தூக்கி மொத நாள் வந்து பெட்டி தூக்கி சுத்தி வல வந்து அ வக் வக்கிறாங்க இல்லயா அன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்னைக்கே சாப்பாடு போடுவோ எல்லாத்துக்கூ
ஓ எல்லாருக்குமே ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடு குடுப் ங்களா ஆ அது வந்து கோவில் கணக்கா இல்ல வந்து வரி அந்த மாரி வஸ் வசூல் பண்ணி போடுவா
இவ் வரி வந்து இப்ப கோயில் சம்பந்தப்பட்ட குடும்பங்கல்லா இருப்பாங்கல்ல இப்ப நாங்கல்லா கோயிலுக்கு ஆ இப்ப நாங்கல்லா கோயிலுக்கு பாத்தியப்பட்டவுங்க அதே மாரி ப்டி ஒரு ஒரு வம்சத்லே இருப்பாங்க அவுங்க கிட் கிட்ட அவுங்க அவுங்க சார்ந்த குடும்பத்திட்டெல்லா வரி வாங்குவாங்க
அ அதா அதாவ்து வந்து தலக்கட்டு வரின் சொல்லிட்டு அந்த கோயில சேந்தவுங்கிட்ட வாங்கிருவாங்க அது போக விருப்பம் இருக்கறவங்க வந் து நன்கொட மாரி குடுக்
நன்கொட மாரி குடுப்பாங்க இன்னொன்னு என்னன்னு தெரிமா எங்க அப்பா இருக்கார்ல எங்க அப்பா தா தலைவர் கோயில் தலைவர் அவுங்க தா என்ன வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கெடா இருக்குல்ல
ஆமா
கெடா வந்து மொதலயே வாங்கி வச்சுருவாங்க
ஆ
கெடா வாங்கி வச்சுருவாங்க பொது கெடானு ஒன்னு இருக்கும்
செரி
பொதுக்கெடானு வாங்கி வப்பாங்க சில பேர் வந்து அ அவுங்க வீட் வேண்டுதல் எடுத்து பண்ணுவாங்கல்ல இப்ப பையனுக்கு மொட்ட போட்றது பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துட்டா ஆ கெடா வெட்ரேன் வேண்டிக்கறது இந்த மாரி என் பிள்ள வந்து வயசுக்கு வந்த அது வேண்டுதல்க்காகவு கெடா வெட்டுவாங்க
சேரி சேரி
சோ அந்த கெடாவு இருக்கு
சூப்பர் சூப்பர்
இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நைட்டு் சாப்பாடு போட்றாங்களா சாப்பாடு போட்டு முடிச்சு சாமி இதல்லா கும்ட்டு சில பேர் வந்து வெளியூர்ல இருந்தல்லா வருவாங்கல்ல
ஆமா வருவாங்கல்ல
வெளியூர்லருந்து வரவங்க எல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ச சாமிய பாத்துட்டு போறவங்களுக்கு வந்து அவங்க கையால செஞ்ச இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அவலு ஆ சுண்டல்லு இதெல்லா வந்து ஆமா வேண்டுதல் பண்ணிட் சாமி ஆ பிர பிரசாதம் மாதிரி சாமிய கும்ட்டுட்டு வந்து சாமி ஆடிகிட்டு பூஜ பண்ணிட்டு வந்தவங்களுக்கல்லா வந்து அதல்லா குடுப்பாங்க அது ஒரு வித்தியாசமா இருக்கு
ம் அந்த திருவிழா எந்த எந்த மாசம் நடக்கு
கெடா வெட்டுவாங்க சிவராத்திரி வருதுல்ல
ஆமா
மகா மகா சிவராத்திரி வருதுல்ல மார்ச் மாச வரு
ஆமா
அந்த டயத்த ஒட்டி நடக்கு பிப்ரவரி மார்ச் அந்த ஆமா சிவராத்திரிக்கு சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா இது சிவராத்திரிக்கு மொதல் நாள் பெட்டி தூக்கி இது பண்ணுவோ மெயின் இது வந்து ரெண்டு நாளுங்க அதுக்கு முன்னாடி வந்து பால் கொடம் தூக் கறது மொளப்பாரி தூக்கறது இதல்லா வந்து ஒரு ஒரு நாள் நடக்கு
சேரி சேரி சேரி
கொடோ தூக்கறது வந்து சும்மா நார்மலா வந்து கோயில்ல சாமி வேண்டிட்டு தூக்கிட்டு போவாங்க மெய்னே வந்து இந்த பெட்டி தூக்குறது அடுத்த நாள் காலைல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பூஜருக்கு நைட்டு கெடா வெட்றாங்க இல்லயா கெடா வெட்டி அந்த க ஆ கெடா வெட்டி தலய வந்து பாத்திங்கன்னா கோவில் முன்னாடி இதில வந்து பொதப்பாங்க
ஆமா அது பாத்துருக்கே அந்த அந்த மாதிரி நெறைய கோவில்ல வைக்கிறாங்க அதாவது இந்த கருப்பசாமி கோயில எல்லாத்திலயுமே அப்டித்தா பண்றாங்க தலைய வச்சு அந்த ஆடோட கால வந்து அது தலையோட வாய்ல வைக்கிற மாதிரி வப்பாங்க
வாமா ஆமா அப்டி வச்சு இது பண்ணி ஆ ஃபுல்லா மூடிடுவாங்க மூடி ட்டு ஆ நைட்டோட நைட்டா சமப்பாங்க சமச்சிட்டு பாத்திங்கன்னா காலைல வந்து சாமிய கும்ப்ட்டு எல்லா வேண்டுதலு வெர தோ எல்லாத்தயு விட்டுட்டு அப்டியே பாத்திங்கன்னா கரிசோறு விருந்து
ஆ சூப்பர் சூப்பர்
செம்மையாருக்கு அத அப்டியே முடிச்சுட்டு செஞ்சுட்டு ஆ எல்லாரோடையு நல்லா சொந்த பந்தங்கள் எல்லாரோடையு பேசிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்றோ அப்டியே கிளம்புவோ ஊருக்கு
ம் ஆக்சுவலா இந்த மாரி திருவிழால மட்டுந்தா நம்ம சொந்த பந்த தையு பாக்க முடியு திருவிழாவு பண்ண மாரிருக்கு சாமியு கும்பட்ட மாரிருக்கு சொந்த பந்தத்தையு பாத்த மாதிரிருக்கு
இன்னொனு ஒரு வேடிக்க என்னனா நா எங்க ஊருக்கு போறதுன்னா இந்த திருவிழாக்காக போறது தா வருஷதுக்கு ஒருக்கா இந்த திருவிழா நடக்கும்ல இதுக்காக போறது தா பாத்துக்கங்ளே
ஏன்னா நெறய பேர் வந்து சொந்த ஊருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டு தான போறாங்க
ஆமா ஆமா அதுதான வந்து ஒரு எப்டி சொல்றது ஒரு ரிலே டியூஸ் ஒரு நம்ம நம்மளுக்கு தெரியாதவங்கல்லாருப்பாங்க ஆனா அவு நம்ள வந்து பெருசா பாப்பாங்க ஏய் நீ இவே பையனா ஏய் நீ அவே பையனா அப்டின்ற மாரி பாப்பாங்க
ம்
அதுக்கு அது வந்து நமக்கே வந்து ஒரு மாரி அப்டியே சிலுக்க மாரிருக்கு என்னடா அது நம்மள ஆ நம்மள வந்து இப்டி எல்லா எதிர்பாக்குறாங்களே பேச
ம் சேரி சேரி நானு கோவிலுக்கு தா போகலாம்ன்ருக்கே அதனால தா கேட்டே நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலா ஃப்ரீயா ஓகே பாய் பாய் ம்
பாய் பாய்